ஆன் கேக்குதுங்க இங்க கேக்குதா அதா தெர்லங்க ஏதோ ஹெல்பர் இசு போல
ஆன்
நீங்க என்ன பண்றீங்க
நா சாப்புட்டுருகங்க
சாப்புட்டு என்ன ஸ்பெஷல்
ம் பிரியாணி
பிரியாணியா
ஆன்
பேசுறிங்ளா
புரில
நீங்ளே செஞ்சதா
ஆமா நானே செஞ்சேன்
அப்டியா எப்புடி
தெர்ல
பார்ட் ட்உ எண்டு
புரில
பார்ட் ட்உ எண்டு வரிக்கு சொல்லணு
பார்ட் ட்உ எண்டு வரிக்கிகுமா
ம் ம் ஆரம்பத்ல இருந்து முடிகிற வரைக்கு சொல்லணு
சொல்ட்டுங்களா
ஆ
எனக்கு தெரியாது இதா டாப் ட்உ எண்டு
சாப்ட தெரியுமா
சாட்டு போத்தே வேற எடத்ல படுத் புரிஞ்சிதா அ ஆமாங்க நீங்களே கேட்டுகங்க
செரிங்க செரிங்க அப்றோ
அப்றோ நீங்க
ம் நானு நா
சாப்டிங்ளா இல்லயா
நா இனிமே தாங்க சாப்ட்ண்ணும்
ஷேவ் பண்ணி
உங்க வீட்ல என்ன சாப்பாடு
எங்க வீட்ல சிக்கன் கொழம்பு ரசொ உங்களுக்கு காட்டு கண்ணா
புரியல
உங்ளுக்கு முட்டக்கண்ணா
எங்களுக்கா
உங்ளுக்கு தா
எங்ளுக்கு முட்ட கண்லா இல்லங்க
அப்டியே இந்த விண்டோ மூலியமா திரும்பிப்பாருங்க
அப்டிங்ளா சேர் சேர்
ஏங்க திரும்பாத்தா நா நிப்பனா
ம்
சும்மா சொல்றத்தா
கேசரி
ம்
நா பய்ந்தே ஓய்ட்டேங்க
சேரிங்க இது ன்னமோ சொல்லனுன் நெனச்ச மறந்துட்டே
சேரி நா
நீங்க எதாவது சொல்லுங் நீங்க எதாவது சொல்லுங்க
என்ன சொல்றது
ஒ அப்டல எதா கேக் வந்திங் அப்பல எதோ கேக் வந்தீங்க
அப்றோ எதுக் கேக்க என்ன கேக்கவந்தே நீ எடைல எடைல பேசி நியாப் செரி நீங்க என்ன ஒர்க் போறீங்க
நா வந்து சேர் மெக்கானிக்
சேருக்கெல்லா மெக்கானிக்கா
ஆமா பைக்கவிட சேருக்கு தா ஜாஸ்தி காசு வாங்கறாங்க இப்போ
அப்டியா
ம் பைக் கீழ கழ்ல்டி மாட்னாலே எர்நூரூவா தா இருங்க இருங்க பைக் கீழே கழ்ல்டி மாட்னாலே எர்நூரூவா வந்துரு
ம்
ஆனா அது ஒரு வீளுக்கே அர்நூறுவா மொத்தோ அஞ்சு வீலு ஆராய்ரித்தி
ஓ அ அவ்ளோ ஆ தவுசன்நாச்சு
ஆமா
தௌசணா த்ரி தௌசண்
நா பைக்கு வீளே மொத்தமா கழ்ட்டி மாட்றக் ஒரு மண் நேரோ ஆகு நாங்க கையிலேயே புடுங்கி தூக்கி மாட்டுறக்கு ரெண்டு நிமிஷோ மாட்டிருவோ எங்களுக்கு வந்து ஆ முன்னூறுரூவா
இது வந்து என்ன அநியாய பில்லு அ ரெண்டு நிமிஷம் மாற்றக்கு எரநூரூவாயா
ம்
ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ண வேண்டியத்தானே
முன்னூருவா ரெண்டு நிம்ஷ்துக்கு
முன்னூரூவாயா
ஆமா
எடுத்த
ஏனா நாங்க ரெண்டு பேர் போவோம்லே
ம்
எனக் நூத்தம்பதுரூவா அவருக் நூத்தம்பதுரூவா
ஆம் ஓகே ஓகே அப்போ பெட்ரோலுக்கெல்லா அவ்ங்களே குடுத்துருவாங்களா
அது பெட்ரோலுக்கு அதா நா ஏ சேருக்கு வீல் மாத்தருக்கு எரநூறுவான்ற அது வீல் நாங்க அம்பருவாய்க்கிதா வாங்குவோ
இப்போ நீங்க வந்து கஸ்டமர் கிட்ட அந்த காச வாங்கி கிட்டு நீங்க அந்த காஸ் மிச்சம் பண்ணிக்கிறீங்க
ஆமா
ஓகே ஓகே நா வந்து இம் இந்த டிப்ஸல்லா அம்பருவாய்க்கி வாங்கி அறுநூறுவாய்க்
ஆமா இதே பணக்காரங்களா இருந்தா ஒரு வீல நானூருவாய்க்கி விப்போ கேட்டா க்வாலிட்டி அது இதுன்போ கேரண்டிலா தருவோ
ய
அடுத்டைம் கூப்ட்டா ஒரு வர்ஷொ ஆயிரிச்சின் சொல்லுவோ
ஃபோன் எடுக் மாட்டீங்ளா அடுத்த டைம்
எடுப்போ ஒரு வருஷத்துக்தா அது தாங்கு அதுனால தா ஒரு வர்ஷோ கேரண்டி
உ
கரெக்ட்டா ஒரு வர்ஷோ கழிச்சு ஒடஞ்சு போய்ரு நம்ம குடுக்ற தம்பி ஒடஞ்சிருச்சுப்பா அப்டிம்பாங்க
அப்ப அத சார்ஜ் பண்றதுக்கு இது ஒரு இது
ஆமா
நல்ல பிஸ்னஸ்ல நல்ல பிஸ்னஸ்ல
சரியான திருட்டு பிஸ்னஸ் நீங்க என்னா ஒர்க் பண்றீங்க
நா வந்து கேட் ஒர்க் பண்ணியிட்
காட் ஒர்க்கா
ம்
வயக்காடா
வயக்காடு இல்ல கேடு கேடு
கேட் ஒர்க்கா செரி
உங்களுக்கு அந்த ஒர்க் பத்தி தெரியுமா
ஒன்னுமே தெரியாதுங்
ஓ நீங்க படிக்கலயோ
ஆமா தற்குரி
சேரி தெரிஞ்சிது பேசும்போதே தெரிஞ்சிது தற்குறினு
அப்டிங்ளா
ம்
சேரி சேரி மணி வளாத்துக்கங்க உங்க ஊரு
ஆத்து
ம் இல்லேங்க ரெண்டு
ம்
யூட்டுப் சேனல் வெச்சிருக்கா
ஓகே
அவே லைவ்ல அவங்க ஊர்ல இருக்கிற லைவ்ல டைம் வந்து நம்ம ஊர்ல லைவ் டைம் வந்து ரெண்டு நிமிஷ லேட்டா ஓடுது
அப்டியா
அதா கேட் நா உங்க ஊர்லக்கீதுல டைம் மாறுதானு ஆ உங்க ஊர்ல வேற டைமா கூட இருக்கலாம்ல அதுகான்டிதா கேட்டே
அம்பது டைம்
எங்க ஊர் டைம்ல வந்து ஒம்போது அம்பத்தி ரெண்டு
அம்பத் ரெண்டே
ரெண்டு நிம்ஷோ பாத்தீங்கனா முன்ன பின்ன ஓடிட்ருக்கு
ஆமா ஆமா சாப்டீங்ளா நீங்க
நா தா சொன்ன சாப்புட்ருக்கேன்
சாப்புட் இருக்க செரி சாப்டீங்ளா
சாப்ட்டு முடியபோது
ஓகே
அப்பறோ எதோ கேக்க நெனச்சே மறந்ட
எதாவது ஓ கேளுங்
எனக்கு ஒரு ஜெயினு
ம்
மோதரம் இந் மாரி கிஃப்ட் பண்ணுங்க
எப்டி கோல்டுலயா
ம் கோல்டு ஒரு கிலோக்கு மேலதா இருக்கணு ஏனா எ கழுத்து கொஞ்சோ பெருசு
ஒன்ற கிலோல பண்ணிலா
உம்
போதுமா ஒன்ற கிலோ
ஆ நாலு கிலோல பண்ணி குடுத்தாலு நா வேண்டான் சொல்ல மாட்ட
இல்ல இல்ல எங்க பட்ஜெட் வந்து ஒன்ற கிலோ தா
ஓ
அதனால அதுவே போது
செர் செர்
மீதி பட்ஜெட் நீங்க போட்டீங்ன்னா அஞ்சு கிலோல கூட பண்ணீக்ளா
உம் செரி செரி போட்டா போச்சு இல்லங்க ஆர்மி மேன்
ஆர்மி மேனா இப்பதா என்னமோ ஒரு சேர்மேனுன்னீங்க
ஆமா சேர்மேனு தமிழ்நாட்டு சேர்மன்
சேர்மேன்னுன்னீங்க அதுக்கப்றோ ஆர்மிமேனுங்கிறீங்க
அப்டிதாங்க சொல்லுவோ எங்களுக் அவ்வளதா தெரியூ நாங்கதா தற்குறியாச்சே
ஓ அப்படி
ம்
தற்குறினு தெரிஞ்சது தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்டது வந்து தப்புதா
அப்ப நீங்க எவ்ளோ பெரிய தற்குறியா இருப்பீங்க
கரெக்ட்டுதா
நீங்க தற்குறின்றது கரட்டு தானா
ஆமா செரி நீங்க இப்ப எங்கருக்கீங்க எப்ப வீட்டுக்கு போவீங்க
நா வீட்டுக்கு காலைல எட்டு மணிக் போவே
அது வரைக்கு எங்கருப்பீங்க
புரில
அது வரைக்கு எங்கருப்பீங்
அது வரைக்கு பிரெண்ட் வீட்லருப்
ஒ அவ்ளோ நல்லவரா உங்க ஃபிரெண்டு
ஆமா
ஓகே ஓகே எவ்ளோ வயசாச்சு அவருக்கு
அவருக்கா இப்பதா பொறந்துகாரு
அப்டியா இப் பொறந்தவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா அப்போ
ஹ ம்
இப்ப சாப்டு முடிச்ட்டீங்களா
ம் இப்பதா ரசோ ரசோ குழம்பு குழம்பு மோரு மோரு
ஓகே அடுத்து பாயாசமா
பிராயசம்மா பிராயசம்லா இல்ல கல்யாணத்துக்கு கல்யணம் வந்துரிய போன வட வயசு உன்னைக்டீங்களா ஒன்போதே ஹால் ஒன்போதர மணிக்கு அதிக ஒன்போதர நைட்டு வந்து ஒன்போதர மணிக்கு எந்திப்பே ஒ கேக்குமாங்க
தெரிஞ்சுதுங்க சேரிங்க அப்றமா கூப்பிட்டா
ஆ சேரி
ம்